ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குதா
கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
நா வீட்டுல சும்மாதா இருக்கங்க
நீ சாப்டீங்ளா
நாங்க சாப்ட்டங்க நீங்க
ஆ சாப்ட்ட என்ன சாப்ட்டிங்
என்ன இன்னைக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தோ
ம்
அங்க பரோட்டா, இடியாப்பம், அப்பறோ சிக்கன் கிரேவி அதுதா சாப்ட்டோ
ஓகே ஓகே
நீ என்ன சாப்பிட்டீங்க
ஆ, நா வந்து பரோட்டாவு
ம்
அது அதுக்கப்பறோ இடியாப்பம்
ம், நீங்களு அதா சாப்டீங்ளா
ஆமா சிக்கன் கொழம்பு வச்சு சாப்ட்டே
ஓகே ஓகே ஏ நீங்க போன ஃபங்க்ஷன்ல பிரியாணி போட்லயா
ஆமா ஆஹ பிரியாணி போடல
ஏன்
பிரியாணி போடல அதுக்கு பதிலாதா வந்து இதெல்லா வச்சிருந்தாங்க
ஏ பிரியாணி சாப்ட மாட்டீங்களா நைட்ல
ஆ பிரியாணி அப் ப்டிலா இல்ல எல்லாமே சாப்டுவோ அப்டிலா இல்ல எல்லாமே சாப்டுவோ பட் அந்த ஃபங்க்ஷன்ல அதா போட்டாங்க
ஓகே ஓகே வேற என்ன சாப்ட்டீங்ளா ஐஸ்கிரீம், பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய் அந்த மாரி எதா போட்டாங்ளா
புரில
இல்ல ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்
ஆ அது அதெல்லா அதெல்லா இல்ல பேபி ஷெவர்தா
ஆ
சோ ஆனா கம்மியாதா இருந்து
ஓகே ஓகே, எத் எத்தன பரோட்டா சாப்ட்டீங்க
ஆ ஒன்னு அப்பறோ இடியாப்பம் ஒன்னு
ஒன்னு ஒன்னுதா சாப்டீங்ளா
ஆ, ஆமா ஆமா அது சாப்புட்ற டைமே டைமே இல்லல்ல அந்த டைமு
ஏ ரொம்ப லேட்டா சாப்டீங்களா என்ன
அதா இல்ல லேட் இல்ல சீக்கிரோ
சீக்கிரமா எத்தன மணிக்கு
எயிட் ஓக் கிளாக்லா
வேடிச்சா சாப்ட மாட்டீங்ளா
அது எறங்காதுல வீட்லல்லா ஆ வீட்ல லேட்டா சாப்ட்டு
வீட்ல எத்தன மணிக் சாப்டுவீங்க
வீட்ல வந்து ஒரு டென் தேர்ட்டி லெவன் அந்த மாரி
ஓ அவுங்க கிட்ட தொந்துவீங்ளா
ஆமா மா
நைட் லேட்டா சாப்டக் கூடாதே சீக்கிரமாவே சாப்புன்மே நீங்க ஏ இவ்ளோ லேட்டா சாப்பிர்றீங்க
அது பழகிருச்சு நைட்டு நாங்க தூங்கறத் ருக்கு காலைல ஏன்ச்சிக்கிறதுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு
நீங்கமே டவுன்ல லேட்டா சாப்டா எப்போ தூங்குவீங்க காலைல எத்தன மணிக்கு எஞ்சிப்பீங்க நீங்க
இப்ப அது எப்டினா அ இப்ப நாங்க நைட்டு ஒரு லெவன் சாப்பர்றோனா
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
தா லெவன்கு சாப்டா தூங்குறது வந்து ஒரு த்ரீ ஓக் க்ளாக் ஃபோர் ஓக் கிளாக் தூங்குவோ
இது தூங்குற டைம் இல்லியே தூங்கி ஏஞ்சிகிற டைமாச்
அதுதா தூங்கி மார்னிங் என்ச்சிகிற டைம் வந்து ஒன்னு பன்னெண்ர அந்த மாரி
ஐயியோ உங்க டெய்லி ரொட்டீனே அதே மாரி தானா
ஆ பிரேக் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டநூன் சாப்டுவோ
ஆ
ஆஃப்டநூன் லஞ்ச்சு வந்து ஈவ்னிங் சாப்டுவோ
எப்ப சாப்டுவிங்க
அ ஆஃப்ட்நூன் லஞ்ச்சு வந்து ஈவி்னிங் சாப்டுவோ
ஆ
அப்றோ டின்னர் வந்து நைட்டு மிட் நைட் சாப்டுவோ
அதுதா ஒரு படத்தல வடிவேலு சொல்லுவாரே காலைல டிஃபன் மத்யானோ நைட்டு டிஃபன் யபோ அது கோழிக் கூவிடுமே அந்த மாதிரியா
ஆம்ம அம்ம அப்டிதா
சே நீங்க எதுகு ஸ்கூல் போறீங்ளா இல்லக் காலேஜ் போறீங்ளா அப்ப எங்க போறீங்க நீங்க
புரில
இல்ல நீங்க ஸ்கூல் ஸ்டுடெண்டா இல்ல காலேஜ் ஸ்டுடெண்டா
இல்ல காலேஜ் ஸ்டுடெண்ட்தா அதனால்தா ரொட்டீன் இப்டி மாறிடுச்சு காலேஜ் போறே சோ இப்ப லீவ்லியே இருக்கதனால ஒன்னும் புரியல
ஓகே இப்ப ஸ்கூ இப்போ காலேஜ் ஓபன் ஆய்டுச்சுனா எப்டி அது மாறிடுமா டைம் எல்லா
எல்லாம் மாறிடு அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடு டயடாயிரு சோ அது ஆட்டோமேட்டிக்காமா
டக்குன்னு அப்டி மாத்த முடியாதே எப்டி மாறுவீங்க நீங்க
அது சுச்சுவேஷன் பொருத்துதா அவ மாறணுனு மாறிட்டா மாறிட்லால
ஆ ஓகே ஓகே அப்றோ வேற எங்க போனீங்ளா இன்னைக்கு சண்டே ஆச்சே
இல்ல இல்ல வீட்லதா
வீட்ல தா இருக்கிங்ளா
ம் ம் நீங்க வேற எங்க போனீங்களா
இல்ல இல்ல நான் எங்கேயு போல வீட்லே தா இருக்கோ இங்க நா வேலையே கரெக்டா இருந்தது
ஆ
அதா ஃபங்க்ஷன் போணு சொன்னல்ல அவ்ளோதா வேற எங்கயு போகல ம் ம் உங்ளுக்கு எப்புடி மத்தியானமோ மத்தியான இன்னைக்கி ரசோ வெச்சே கறி தொக்கு செஞ்சே கறி தொக்கு
மத்தியானமே கறிதா சாப்ட்டுருக்கீங்க போலயே
ஆமா ஆமா நீங்க என்ன சாப்ட்டிங்க மதியோ
மத்தியானோ நா நா என்ன சாப்டனா முட்ட சோறு சாப்டே
ஏ நேத்து பங்கஷன்க்கு போனுன்னு சும்மா லேட்டா எத்துகுனிங்க ஃபுட்டுனு
க்கா எங்க வீட்ல நா தம்பி அம்மா அப்டிதா இருக்கோ சோ அதனால நா மட்டு எக் ரைஸ் சாப்ட்ட அவுங்கல்லா சிக்கன் குழம்ப சாப்ட்டாங்க
ஓகே ஓகே முக்கியமா அந்த ரசோ வெச்சி கறி வதக்குனே நைட்டு அவ்ளோ ஹெவியா சாப்ட முடியாதுல்ல அதுனால நாங்க மத்தியானோ கொஞ்சோ சாப்ட்றது
சண்டே ஸ்பெஷலா
ஆமா எல்லாரு வீட்ல இருப்பாங்கலே அக்கா பொண்ணுங்க அதுக்காக
ம் ம்
ம்
வேற எங்கயாவது சுத்திலா
ஆ சொல்லுங்க
சுத்திலா பாக்க போலயா
இப்போ எங்க இப்போ பசங்களுக்கு லீவ் வந்தா
அவ ஸ்கூல் ஓகே ஓகே
ஸ்கூல்லு கோட்டலி லீவு அந்த மாதிரி எதுனா வந்தா தா போனு கோட்டலி லீவ் வரு அக்டோபர்ல
அதா வண்டர்லா வி ஜி பில எல்லா ஆஃபர் போட்டிருக்கான்ல கூப்ட்டு போயிட்டு வரலாம்ல
எப்போ
அதா ஆஃபர் இன்னையோட லாஸ்டுன்னு போட்ருந்தா அதா தௌசண்ட் வண்டர்லால தௌசண்ட் ஒன் டுவெண்டி ஃபோர் எதோ டிக்கெட்டு அத வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு போ ட்ருந்தாங்க அது எப்படின்னா இப்ப புக் பண்ணிட்டு
ம்
அது வந்து லேட்டா நம்ம செப்டம்பருக்குள்ள எப்ப வேணா போலா அந்த மாதிரி
ஓ நம்ம எப்பயும் புக் பண்ணிடலா
ஆ அதா சரி கசின்ஸா போலானு நெனச்சோ
ம்
பத்தா முதல்ல எங்க வீட்டு்ல பெர்மிஷன் கேட்கணு
ம்
அதுக்குதா இல்ல இல்ல பண்ணல கேட்ட கேட்ட தான ஆமா நாங்க பண்ணல கேட்டதான பண்ண முடியு
ம் கேட்க வேண்டியதுதானே
வேண்ட தா சொல்லுவாங்க
ஆ
பெரியவங்க எல்லாமே எப்படி அனுப்புறதுன்னு வேண்டாம்ன்னு சொல்லுவாங்க வண்டர்லா வேற தூர வேற
ஒண்டர்லாலயிருந்து பக்கத்துல எங்கனா போயிட்டு வந்துருவே ஏனா எம் ஜி எம் இந்த மாதிரி ஏனா போயிட்டு வர வேண்டிதான ஆ
வன்டர்லானா கொஞ்ச பெரிய பெரிய ரைட்லா இருக்கு
ஆ
காசும் பத்தியா இருக்கும்ல போயிட்டு வர்ரதுக்கு
ஆமா
வி ஜி பிலல்லா கொஞ்ச கொஞ்ச ரைட் எல்லா டிஃபால்டா இருக்கு
அப்படியா உ இல்ல நீங்க கசின்ஸா போறது நல்லா இருக்குல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஷோட தனியா ஆ அது பேமிலியோட போரியா அந்த எக்ஸ்பீரீயன்ஸ் தனிதனியா கிடைக்கு உங்களுக்கு
அதுதான் சரி வண்டர்லாதா போலா அப்படின்னு பாபார்த்தோ வி ஜி பி போனாலே நைட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரு ஒரு சில வண்டி எதுவு கிடைக்காது பஸ்ஸும் எதுவுமே
இல்லைய அந்த மாதிரிலா ஒண்ண இல்ல நீங்க சீக்கிரமா கிளம்பிட்டா கிடைச்
ஆ நாங்க நாங்க கரெக்டா அவன் தொர் த்தி விட்டுறப்போ தான் வெளியே வரும் அவன் தொரதி விட்டுற வரையு அங்கதா சுத்திட்டு
நீங்க சீக்கிரமா போயிடணு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கு உள்ள டென் ஓ கிளாக் குள்ள உள்ள இருந்தாலு நீங்க செவன்னோ கிளாக் வெளிய
அதுதாங்க நாங்க எவ்வளோதா சீக்கிரம் போனாலு அங்க இருக்க ஒரு ரைடு பாத்து பாத்து அத பண்றதுக்கே நைடா ஆயிருது எப்படினாலு போகவே மனசு வராது ச் அவன் துறத்தி விடுற வறயு அங்கதா போனு போன வாட்டியு அப்படிதா போயிட்டு அவன் துரத்தி விடுற அவங்தா இருந்தோ
நீங்க அதுக்கு என்ன பன்னம் கேப் புக் பண்ணிட்டு போயிடனு
அதுக்கு வேற காசு கொடுக்கணும்ல நாங்க கசின்ஸா கொஞ்ச கொஞ்ச காசு போட்டு போயிருவோ
ம்
இல்ல நாங்க எங்க மணிதா போடுறோ பேரன்ஸ் கிட்ட வாங்கல
கேட்டு வாங்க வேண்டியதுதா வண்டி காசு போட்டு கேட்டு வாங்கி கொள்ள வேண்டியதானே
ஆ அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க நாங்க போறத நாங்களே பாத் துக்கலாமா அப்படி அந்த மாதிரிதா போறோ நாங்க
ஆ நீங்க போயிட்டு வரனனா கூட மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது வேணும்
ஆ நாங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் தான் தௌசண்ட் தான் வச்சிருக்கோம் ஆளுக்கு தௌசண்ட் அப்டி போட்டு போலாம் அப்படின்னு டிக்கெட் காசு நம்மளே எடுத்துட்டு லன்ச் சச்சு வந்து நம்ம ஷர் பண்ணி சாப்பற மாதிரி
நீ எல்ல அப்ப கூட தௌசண்ட் வந்துருமே உங்களுக்கு டிக்கெட்டே தௌசண்ட்குள்ள வரும் எயிட் ஹண்ட்ரடு எய் ப்பிப்டி அந்த மாதிரி வரும்மே
அதான் அதுதான் பாக்க வேண்டியதான் இருக்கு
ம் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்ஜோம் கொஞ்ஜோம் கேஷ் கேட்டு வேண்டியதா தரமாட்டாங்களா
ப்பேரண்ஸ் கேட்டா தருவாங்க அவுங்க வந்து அவுங்களே பாத்துப்பாங்கள செலவு
ம் இல்ல இல்ல இல்ல நீங்க கேட்டா தரமாட்டாங்களா உங்க பேரண்ட்டு
ஆன் தருவாங்க தருவாங்க பட் பெர்மிஷன் வாங்கணோம் அதுக்கு தான்
பர்மிஷன் வாங்கறது அவ்ளோ கஷ்டமா என்ன
ஆமா எங்க அப்பா இங்கன்னா எங்கயாது ஈ எ மாலு ஆனா நாங்கறா அப்ப எல்லாம் போமோதுல்லாம் விட்ருவாரு படத்துக்குல்லாம் போனா இந்த மாரி சி அட்வென்சர் பண்ற மாரி போனா விட மாட் டாரு வேற யாராவது கூட இருந்தாதான் விடுவாரு
இப்போ ரைட்ஸ்னுறது டவுட் வராது மத்தவங்க ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க
னாலதான்
தம்பி அண்ணா சாத்தறம் எல்லாம் விளையாட போறீங்களா என்ன
ஆ ஆமா ஆமா இப்பல்லாம் நியூஸ் எல்லாம் வருதுல்ல அது அருந்து விழுற மாரி இது விளற மாரி
அதனால பயோம்
ஆ அதனால அனுப்புவது மாட்டேன்றாங்க
ம் ம்
ஆஹ
வேற கிஷ்கிந்தா கிஷ்கிந்தா திம்பர் இருப்பாரு போயிலயா
இல்ல இல்ல மூடிட்டாங்க ம் ம்
ம் என் பொண்ணுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்த் த்து ஒண்டர்லா கூட்டுன்னு போரன் சொல்லிறுங்காக ஸ்கூல்ல
ஆ
ஆ நெக்ஸ்ட் மன்த் கூட்டுனு போறன்னு சொல்லிருக்காங்க வண்டர்லாகுதுதான் ஹலோ
கேக்குது கேக்குதா
ஆ அதான் நெக்ஸ்ட் மன்த் கூட்டுனு போறன்னு சொல்லிருக்காங்க வண்டர்லாகுதுதான்
ஓ அனுப்புறீங்களா
ஆ அவ ஃப்ரெண்ட்ஸோட போனுனு ஆசப்பட்றா சேரி போயிட்டு வரடோம் டென்த்து வேறயா அதுக்கப்புறோம் அவுங்க ஃப்ரெஸ் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க
ம்
வேற வேற குரூப் எடுதுட்டு போயிடுவாங்க அதுக்காக போயிட்டு வர்டோ செரி அப்டின்னு ஓகேன் சொல்லி இருக்கோ
ஓகே ஓகே நானு போயிருக்கே ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட எல்லா
இப்ப ஏ அப்போ பயப்பற்றாங்க
புரில
அனுப்புறத்துக்கு இப்பயே அப்பனா உங்க அப்பா பயப்புற்றாரு அனுப்பற்த்துக்கு
அது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்கல்ல அதா கார்டியனா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல
டீச்சர்ஸ் பக்கத்துலேயே இருக்க போறதில்ல நம்புளுக்கே தெரியு
ங்கள
அதா சொல்ற பக்கத்துல இருக்க போறதுல்ல அவுங்க
லஞ்சுக்கு மட்டு